கேக்குதுங்களா
ஆ கேக்குது சிஸ்டர்
ஆ கேக்குதா ஓக்கே ஓக்கே என்ன பண்றீங்க
இந்தா சும்மா டீ டீ குடிச்சிட்டு இருக்கே இன்ன கொஞ்சு நேரத்துல பிள்ளைங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணு
ஆ ஆ ஆ ஓகே ஓகே என்ன படிக்கிறாங்க சின்ன பசங்களா
ஆமா எ ஃபஸ்ட் பையன் வந்து எல் கே ஜி போறா
ஆ
ரெண்டாவது வந்து பொண்ணு சும்மா டே கேர்ல விட்ருக்கே
ஆ ஆ ஆ சரி ஓகே ஓகே எல்லார்கிட்டயுமே ஒரு கிட் இல்ல டூ கிட்ஸ் எல்லார்கிட்டையு இருக்கு நா அப்போ தா படிச்சு முடிச்சே எம் பி ஏ படிச்சு முடிச்சே
சேர் சேர் சேரி
ஆ வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுல கேட்டே வீட்ல ஓன் பிசினஸ் பண்றாங்க
செர் செரியங்க
அதுனா ஆ அதனால விடல நம்ம ஓன் பிஸ்னஸ் பாத்தாலே போது கடையில பில் மட்டும் போடு போது ம நம்மக்கே ஆள் வச்சு ச்சு வேல செய்ற அளவுக்கு வேல இருக்கு நீ வெளியில போறேன்னு சொல்றேன்ட்டு சொல்லி நிறுத்திட்டாங்க அதுலருந்து கடையில் தான்ப் பாத்துட்ருக்கே
செரி செரி செரி நான்னா உங்கள்ட தா ஃபர்ஸ்ட் கால் பண்றே எனக்கு வந்து பயமா தா இருந்தது யார்ட நான் டே அவ்ளவோ பேச மாட்டே யார்ட்டடா பேசர்த் திடீர்னு ஒருத்தவங்கிட்ட பேசணும்னாங்க டாஸ்க் குடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
இத பத்தி இதுல பேசக் கூடாது நம்ம அப்றமா பேசலா செப்ரேட்டா ஆ ஓகே செரி ஓகே அப்புறம் எப்படி போகுது லைஃப்லா
போதுங்க ஒரு வழியா போது
நல்லதா போதா ஜாலியா
ஜாலியால்லா சொல்ல முடியாது ஓகே
போது
அஅ அது கூட நா அதுவு நல்லாதா இருக்கு அ ஹஸ்பண்ட் கூட போம்போதா எப்பயு டிஷும் டிஷும் போவோ இல்லங்க நா வந்து நா அ டுவெல்த்து முடிச்சே முடிச்சுட்டு ஃபஸ் ட் இயர் முடிக்கவு பி இ இன்ஜினியரிங்தா ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கவு மேரேஜ் பண்ணி விட்டுட்டாங்க
ஆ
அப்ப செகண்ட் இயர்லயே ம் டிஸ்கன்டினியூ ஆயிருச்சு அபாஷன் ஆயிருச் சேர் அந்த மாரி நெறைய ஹிஸ்டரி இருந்தது
ஓ இந்தியா ஹிஸ்ரி இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஷேர் பண்ண முடியிற விஷயத்த சொல்லுங்க
அதுதா அத ப செகண்ட் இயர் படிச்சிட்ருந்தே மேரேஜ் ஆயிருச்சு அப்புறமு எல்லா சொன்னாங்க நாலு வருஷம்னா கண்டிப்பா படிக்க முடியாது கஷ்டம் கஷ்டம்னாங்க அது என்ன எத் து அவங்க சொன்ன மாரிவே ப்ரெக்னன்ட்டானே நாலஞ்சு மாடி ஏறி ஏறி எறங்கணு அது வந்து எனக்கு தைராய்டு இஸ்யூ நெறைய இருந்ததுனால என்னஸ் சொல்ல அதயா துடிப்பே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல ஃப பாப்பாஸ் ஃபாமானாலு துடிப்பு இல்லாம ஃபாமாவும்பாங்கல அந்த மாரி ஃபஸ்ட்டு பேபி அந்த மாரி ஆயிடுச்சு அதனால சேரின்ட்டு நிப்பாட்டியாச்சு அது வந்து காலே காலேஜ்ல வந்து பிராக்ட எல்லாவே இதெல்லா பண்ணுவாங்கல்ல சும்மா பிட்டு கொண்டு போய் எழுதுது அந்த மாரி வேற ஒரு சில பல வேலைகள் பாத்தீங்கன்னா அத மாட்டிடே தா அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாங்க ஒரு பதினொ படிக்கும் போது பீஸ் கட்ட முடியல அதனால எங்க அம்மாட கேக்க முடியாதுல எங்க ஹஸ்பண் கேட்ட மாட்டேன்டாங்க ஆ அதனால சேரி அப்படின்னு சொல்லிட்டு நீ பீஸுனு அம்மாட்ட கேட்டட்டு இருக்க முடியாதுல ரொம்ப கஷ்டப்படுத்தக் கூடாது நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா செஞ்சு கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க அவள கஷ்டப்படுத்த கூடாதங்ட்டு வேணாம்ன்டே எல்லாம் சேர்த்தே வேணானு சொல்லிட்டே எல்லாம் மொத்தமா அதுக்கப்புறம் போனோம் காலேஜ் கேடச்சதுக்கு அப்புறமா போனே ஆனா அது வந்து என்ன சொல்ல செட் ஆகல
செட் ஆகல ஆ செரி வீடுங்கப்ப என்ன இது மாரி ஏதாச்சு நிறைய கிடைக்கும் ஏனா ட்ரை பண்ணலா விடுங்க
அப்புறமா அதா ஆச்சே நானு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தே சேரி இதா ஆச்சே நல்லா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதா இப்போ இது பண்ணிக்கிட்டு இருந்தே நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல செட்டு பயமா இருக்கு எனக்கு வேற ஏதாவது பிரச்சன வந்துருமோ நம்ம ஏதாவ பண்ண போய் அப்படின்ட்டு ஆ
ஆ ஆ
இல்ல இருக்காது அதா கேர்ள்ஸ் எல்லாம் பாத்து பாத்து பேசணும்னு நினைசிருக்கே பாப்போம்
ஆ இதுல்ல நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க சப்ரேட்டா போய் மெசேஜ் பண்ணினாலே வந்துருவாங்க
சேரி சேரி சேரி சரி நீங்க ரொம்ப நாளா இருக்கீங் சேரி இத பத்தி பேச கூடாது நீங்க
ஆ ஆம் ஆமா ஆமா
அதா அப்புறமா சரி அப்பாசன் ஆனதுக்கு அப்புறமும் மறுபடியும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு என்னோட பையன் உண்டானா அவனுக்கு வந்து இப்ப வந்து என்னன்னா அவனுக்கு ஒரு ஸ்பீச் டிலே இருக்கு லைட்டா பேசுறதுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி லைட்டா எ பையனுக்கு பிரச்சன இருக்கு ஆனா எனக்கு ஆறு வயசு ஆவுது பட் அவ இப்ப இப்பதா எல் கே ஜி போறா ரொம்ப நாள் ஆகுது அப்படியே அந்த பிள்ளைக்கு ஓடுது எ பையன் போ பொண்ணு நல்லா இருப்பா இவன் மட்டும் கொஞ்சம் பேச மாட்டா
ஆ ஆ போ போ சரியாயிடும் பாத்துட்டு இருக்கீங்களா டாக்டர கன்சல் பண்றீங்களா
தெரப்பி போறாங்க தெரப் ப்பின்னா ஒரு ஒரு கிளாஸ் ஃபோர்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர்டி மினிட்ஸ்கே நானூறு ரூபா நானூத்தி அம்பது ரூபா புடுகிடு வாங்க ஒரு நாளைக்கு எ மூணு கிளாஸ் கிட்ட போறா
கொஞ்ச எப்படி டெவலப் ஆற மாரி தெரியுதா
எக்ஸ்பென்சிவ் தா கொஞ்ச ஓகே கொஞ்ச இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பட் மத்த பிள்ளைங்களோட கம்பர் பண்ணும் போது இவனுக்கு மூன்ற வயசு பிரச்சன இருக்க ஆறு வயசு வச்சல்ல புரியுதா அத பேச்சுதா கொஞ்ச இதா இருக்கு
ஆ அ ஆ
அதுலா நிறையா இப்படி போயிருக்கு
ஆ ஓகே ஓகே சரியா ஆயிடும் சரி ஆயிடும் ஆ என்னை பத்தி சொல்றதுன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா இருக்காங்க நா காலேஜ் படிச்சதுனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே லைஃப் போகுது அப்டியே ஜாலியா போது இப்ப வரைக்கும் போது ஏன்னா முடிச் சி இப்ப கொஞ்ச டச்ல இருக்காங்க ஏன்னா இப்பதான முடிச்சே அதனால எல்லா டச்ல இருக்காங்க எப்டி இருந்தாலு ஒன்னு ரெண்டு மூணு வருஷத்துல யாரு டச்சுல இருக்கமாட்டாங்கன்றது எனக்கு தெரியு
அப்போவுமே உங்களுக்கு மேரேஜ் எல்லா ஆவல
ஆ இன்னும் மேரேஜ் ஆவல பாத்துட்டு தா இருக்காங்க
பையாவே பாருங்கங்க என்னங்க மேரேஜ் லைஃப்லா ரொம்பல்லா ஜாலியா இருக்காது
கரெக்டுங்க அது எப்டி இருக்குன்னு தெரியாதுன்றதுனால தா அது லேட்டாவட்டு கொஞ்ச போவட்டு அப்டின்னு சொல்லி ஓட்டினு இருக்கே ஆ அது வாய்ப் பில்ல உண்மையாவே எங்க வீட்டல இப்பவே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஆவலா இருக்காங்க என்ன விட அவுங்க ஆமா நா ஃபஸ்ட்டு பொண்ணு ஆ தம்பி இருக்கா தம்பிக்கு ஒன்னு பெருசா வயசுல ஒரு இருவது தா எனக்கு இருவத்தி ரெண்டு தா ஆவுது ஆ உன்னு ஒரு ரெண்டு வருஷ இல்ல ஒரு வருஷத்துலயே முடிஞ்சாலு முடிஞ்சிடு ஆ நேம்மா
ஆ
ஏ நேமா
ஆ உங்க நேமு
நேம் சொல்லக்கூடாதே அப்பறமே சொல்ற ஆ ஆ சேரி ஆ சேரி சேரி ஓகே ஓகே அப்டே போவுது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருப்ப புள ஃபிரண்ட்ஸ் கூட அவுட்டிங் எல்லா போவ அது எல்லாமே காலேஜ்ல காலேஜ்ல வீட்டுக்கு எப்ப முட் நா கரஸ்ல தா படிச்சே எம் பி ஏ ஃபுல்லா நா எப் ப வந்து பி காம் முடிச்சட்டு கரஸ்ல போட்டேனோ அதுல இருந்து ஃபிரண்ட்ஸ் எங்கனா அவுட் டிங் எதுக்குன்னா கூட்டாலே எங்க வீட்ல அனுப்பவே மாட்டாங்க அப் எங்க வீட்ல சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஸ்டிட் டா வளத்துட்டாங்க பாய்ஸ்க்கிட் பேசக் கூடாது வெளிய போக் கூடாது கேர்ள்ஸ் கிட்டியு அளவாதா இருந்துக்கணு ஆ அந்த மேரி சொன்னதுனாலயோ என்னமோ ரொம்ப ஆமா அப்டிதா இருப்ப ஆசையா இருக்கு பாய்ஸ்க்கிட்ட தான் பேசணும்னு நெனப் ப்ப கோ எட்ல தா படிக்கணுன்னு நெனைச்ச ஆனா உமன்ஸ்ல தூக்கி போய் போட்டாங்க என்ன ஆ ஆமாங்க ரொம்ப கொடும எல்லா படுத்துவாங்க எங்க வீட்ல நா போய் கோ எட்ல சேந்து படிக்கணு ஆசப்பட்ட ஆனா நா ஃபுல்லாவே டுவெல்த் டுவெல்த்து ஃபுல்லாவ டுவெல்த்து வரைக்குமே எல்லாமே கோ எட்ல தா படிச்ச ஆனா பாய்ஸ்க்கிட்ட பேசுனதே கெடையாது எங்க வீட்ல சொல்லி சொல்லி அனுப்புனதுனால நா பேசவே மாட்ட ரொம்ப கூச்சப்படுவ பாய்ஸ் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்து பேசவே ஒரு மாதிரி எனக் இருக்கு அதனால எனக்கு பழகிடுச்சு நா பாய்ஸ்கிட்ட மோஸ்ட்லி பேசுனதே இல்ல
செர் செர் சேரி
ஆ அதுனாலயோ என்னமோ தெர்ல உமன்ஸ் காலேஜு தா ஏ ஃப்ரெண்டு போய் சேந்தா அவ சேர்றத பாத்து நா போய் சேந்து கடைசில எங்க வீட்லேயே எல்லாருக்கு எப்டி வேணுமோ அது மேரி அவளே அமச்சு குடுத்துட்டா
செர் செர் சேரி
ஆ ஹ மாட்டிக்கின போய் கூண்ட்ல நல்லா தா இருந்துச்சு நெறைய ஃபிரண்ட்ஸ் கெடச்சாங்க இப்போரைக்கு கொஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லா இப்ப வரைக்கும் இருக்காங்க டச்ல ஓகே ந ரொம்ப ஆ ஆ அது கரெக்ட்டு தா ரொம்ப ஞச் அட்டாச் ஆனோ ரொம்ப ஜாலியா இருந்தோ ரொம்ப அவுட் டிங் போனோ ரொம்ப
ஏன்னா உங்க வீடு நீ நீங்க உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாமே
ஆ இருக்கு ஆனா தெரியில எப்டி லைஃப் இருக்குன்னே என்னாலே இது பண்ண முடியல
நீங்க நல்லா பாத்து எல்லா பாத்து கெட்டுங்கங்க யார கெட்டனாலு பேசும்போதே தெரிஞ்சிரு ஒன்னு ரெண்டு பேர்கிட்ட
ஆமா கரெக்ட்டு தா கரெக்டு தா எப்படி இருக்குன்னு தெரியல ஓ போனேயே ஆ சொல்லுங்க ஆ கூடப்படிச்ச யாருக்கு அவ்ளோ மோஸ்லி கல்யாணோல்லா ஆவல ஒரே ஒரு பொண்ணுக்கு தா ஆயிருக்கு ஏங் கூட படிச்சவங்களுக்கு யாருக்கு கோ அவல சரி நம்மக்குன்னா எல்லாரு அப்படிதன்னா அவுங்க வீட்ல நெனக்கிறாங்க சின்ன பொண்ணா இருக்கு செரி இன்னு ரெண்டு மூன்னு வருஷோ போட்டுன்தா மோஸ்லி எல்லா வீட்லயு நெனைக்கிறாங்க இப்ப இலுக்க ஜென்ரேஷன்ல எங்க வீட்ல அப் எப்டி எங்க வீட்லயு ஒவ்வொரு பிரெஷ்ரு ஒண்ணு கெடையாது இருந்தாலு அவங்களுக்கு ஒரு ஆச நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி பாக்கணு அப்டி அந்த மாரிதா என்னை திருத்தினு அந்த மாரி கெடையாது ஒரு ஒரு கல்யாண பண்ணி பாக்கணு அதோர் சந்தோஷமான மூமெண்ட்ல அ ஆ அதுதா அதுதா மெயினே
பஸ்ட் பெரியப்போ பொண்ணா இருக்கீங்கல்ல அதுனால அவுங்களுக்கு எப்பனா கல்யாண பண்ணி கூடுப்போன்னு தா இருக்கு
கிராமோ கிராமத் சைடுல வந்து கொஞ்சு சின்ன சின்ன பசங்களுக்குலா ஃபாஸ்டா கல்யணம் பண்றதுனால சின்ன சின்ன பசங்கலுக் எல்லா ஃபாஸ்டா கல்யாண பண்றாங்க அப்போ இருபத்தி ரெண்டு வயிசு ஓரளவு கல்யாண வயிசுதன ஆயிடுத்து பண்ணிக்கோ அப்படி தா சொல்லுவாங்க ரொம்ப பிரஷ்ஷர் போட மாட்டாங்க சொல்லுவாங்க நா பண்ணிக்கிறே ஒரு வருஷோ போட்டு ரெண்டு விருஷோ போட்டு இன்னு மெச்சூர் ஆவுர இப்பதானே சின்ன பொண்ணு உன்னு நெறைய தெரிஞ்சுக்கிறே அதுக்கு தா வெளி உலகத்துக் போனா நெறைய தெரியு வேலைக்கு போனா அப்டின்னு
ஆமா உண்மைக்குமேங்க என்னன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒரு வெவரோ வரு நம்மளுக்கு காலேஜ் படிக்கும் போது ஒரு வெவரம் வரு வேல பாக்கும்போது ஒரு வெவரோ வரு மேரேஜ் லைஃப்ல ஒரு வெவரோ வரு
ஆ அதுக்காக தா நா வெளி உலகத்த பாக்கணு உம் ஆ நெறைய விஷியோ தெரிய மாட்டேங்கிது இது பேங்க்கு ஆமா போணுனு தா ரொம்ப ஆச நெனைக்
ஆனா நீங்க கேப் உட்டா கொஞ்சு கஷ்டங்க
ஆமா கரெக்டு தா இப்ப வேற கேப் ஆயிடும் போல இருக்கு அதுவே என்ன பண்ணப்
வேற படிப்பு போட்டுருங்க
ஐயோ ரெண்டு டிகிரி முடிச்சிடு ஆல்ரெடி என்ன பண்றது இன்னு போது எனக்கு பொறுத்த வரைக்கு இந்த டிகிரிலா வேஸ்ட்டுங்க ஸ்கில் தானே இப்பல்லா பாட்ட தான் கேக்கதுங்க ஜாப்லா
தெரிஞ்சிச்சு
ஆ அத் அதுனால எனக்கு நெறையா கோர்ஸு படிச்சு வச்சிருக்கே டைப் ரேட்டிங் முடிச்சிருக்கே டேலி முடிச்சிருக்கே அந்த மாரி நெறையா கோர்சஸ் எல்லா படிச்சு வச்சிருக்கே இவ்ளோ பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போலன்ற ஒரு கஷ் இருக்கு எனக்குள்ள போனா நல்லா இருக்குமே ஒரு வருஷமாச்சு என்ன அனுப்புங்கம்மா இருந்தா நா போயிட்டு வரே எதுவு தப்பு பண்ண மாட்டே அப்டி இப்டின்னு எது எல்லா சொல்லி பாக்குறே அது ஏனா நம்பிக்கை இல்லாம இல்ல வேணா நமக்கு கடை இருக்கு
பயப்படுறாங்க இல்ல மத்தவங்களல நெனச்சு மத்தவங்களால உங்களுக்கு ஏதாவுது பிரச்சனை வந்துருமனு நினைக்காங்களோ என்னமோ
கரேக்ட்டு கரெக்ட்டு கரெக்ட்டு அதா உண்மையே
செல பேரு ரொம்ப ஈஸியா வந்து என்ன சொல்ல ப்பிரெயின் வாஷ் பண்ணிருவாங்க
ஆ அந்த மாரிதா எங்க வீட்ல ஓடிட்டு இருக்கு கொஞ்ச ஃபேமிலி இஷ்யூஸ்னால வெள்லல்லா போனா தேவ இல்லாத இஷூ வரு வேணா நம்ம கடை மட்டு பாத்துட்டு இப்டி போனா போது நீ ஆப்டர் மேரேஜ் ஒ அ போனதுக்கு அப்றோ ஒ இஸ்டோ நீ போய்கோ இங்க வேணா அப்டினு சொல்லிட்டாங்க
சேரி சேரி சேரி செரி
ஒன்னு நம்மளால ஒண்ணு பண்ண முடில எதுவு பேசவு முடில அக்கா நெக்ஸ்ட் கால் பண்ணட்டுமா
ஆ நெக்ஸ்ட் எப்டிக்கா
ஆ நு பண்ணட்டோமா வா வாங்க வாங்க வெளில வாங்க சொல்றே ஆ சொல்றே வெளில வாங்க
ஆ